ஆ கோ தொழி நாம ங்ளா
தொழி நலமா இருக்கீங்களா
ஆ நலமா இருக்கோ தோழி சாப்ட்டீங்களா
சாப்ட்டே தோலி நீங்க சாப்ட்டீங்களா
சாப்பில்ல தொழி இனிமதா சாப்பிணு
ஆமாங்க தோழி இப்ப வந்துட்டு நமக்கு கோடை வி விடுமுறைலா முடிஞ்சுட்டு பசங்களுக்குக்கெலா முடிஞ்ச இப்ப பள்ளிகள் கல்லூரிலா திறந்துட்டாங்கல்ல இப்ப தோழி
ஆமாங்க தோழி
நீங்க வந்து இப்போ நீங்க என்ன தினமோ உங்களுக்கு வந்து உணவு காளை உணவு மதி ய உணவுலா நீங்க
காலேல வந்து இட்லி தோச அந்த மாரி தரணு
உ உ
மதியோ வந்து நல்லா சா மதியோ இட்லி வந்து தரக்கூடாது பசங்களுக்கு இந்த இந்த வெயில் காலத்துல ஏ கொழந்தைங்களுக்கெலா காலைல சாப்பிட்ற உணவ போயி மதியோ குடுக்க கூடாது
ஆமா தோழிஆமா ஆனா அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சுமா இருக்கு தோழி நாங்க காலைல சமைச்சு குடுக்கறதை விட இத கொஞ்ச எங்களுக்கு சுலபமா இருக்கு தோழி அதனாலதா அந்த இட்லி தோச அந்த மாரி குடுக்குறோ
அப்டி செய்யக்கூடாது தோழி நம்ம இந்த வெயில் காலத்துல கொழந்தைங்களுக்கு மோர் அதிகமா குடுக்கணு அதிகமா ஜூஸ் குடுக்கனு ஜங்க் ஃபுட்லா குடு போ கூடாது கடையில வாங்கி சாப்பிட விடக் கூடாது
துரித உணவுலா தவிர்க்கணும்னு சொல்றீங்களா தோழி
ஆ மா தோழி
ஆ சேரி தோழி சேரி சொல்லுங்க தோழி
உங்க கொழந்தைங்களுக்கு நீங்க என்ன சாப்பாடு சமச்சு தருவீங்க
அம் நா வந்து தோழி அ இப் வந்து இப்ப எங்க வீட்ல வீட்ல வந்துட்டு அதாவது வீடுனா எங்க தெருஞ்சவங்க வீடுல வந்துட்டு எப்டி சமைக்குவாங்கன்னா இட்லி தோசன் சொல்றது மாரி சமச்சு தருவாங் தோழி நா வந்து அதாவது இந்த கருப்பு கொண்டக்கல்ல இருக்குல்ல தோழி
ஆமாங் தோழி
அது வந்துட்டு அ நைட் ஊற வெச்சோங் தோழி நைட்டு ஊ ஊற வெச்சுட்டு அதுக்கப்புறோ வந்து காலையில அத வேக வெச்சு அதுவு அப்புறோ வந்துட்டு இந்த கீரை வகைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் குடுப்பந் தோழி இது வந்து நா ரொம் ரொம்ப வழக்கமா நா ஆ இதெல்லா குழந்தைகளுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கந் தோழி அப்புறோ வந்துட்டு அந்த அப்புறோ மதிய உணவுக்கு வந்து நா எது செஞ்சு தரன்னா
அதயே சாதனம் இருக்கு இல்லையா அதாந் தோழி வ
ம் சரிங்
பாதாம் அப்புறோ வந்துட்டு இந்த ஒரு இது ஏனா கீரயெல்லாம் போட்டு செய்வோம்ல தோழி அதாவது எப்டி செய்வாங்கன்னா வந்துட்டு முட்ட முட்ட சாதோ மாரி செய்வாங்க அதுல கீரயு சேத்துக்கலாந் தோழி அது வந்துட் து அந்தோ அந்தம் அந்தம் ஆம் ஒரு சுவைய வந்து இன்னு கொஞ்சோ அதிகப்படுத்துந் தோழி அதனால நா அத செஞ்சு கொடுப்ப அப்பறோ வேற வந்துட்டு இந்த தேங்கா இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு தேங்காஸ் சாதம் செஞ்சு குடுப்பந் தோழி
அது எப்டி தோழி செய்றது
தேங்கா சாதமா ஆ அது வந்துட்டு வந்து ஒண்ணுல்ல தோழி நீங்க வந்து நல்லா ஒரு நீங்க எத்துன பேருக்கு சமைக்கிறீங்க அதாவது இப்போ நீங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு சமைக்கிறீங்க அப்டின்னா அம் ம் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு தேங்கா அந்த மா அதாவது ரெண்டு மூடி ஒரு தேங்கா அப்டி வரு அந்த மாரி எடுத்துக்கணு தோழி நல்லா வந்துட்டு தேங்காவ நல்லா அ நல்லா அத துருவிட்டு அதுக்கப்பறோ எண்ண ஊத்தி ஆ கடாயில வந்துட்டு ரொம் எண்ண வந்து ரொம்ப ஊத்தக்கூடாது கொஞ்சமா ஊத்துனு எண்ண ஊத்தி கடுகு போட்டு அப்பறம் தேங்கா போட்டு கொஞ்சமா நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலா போட்டுட்டு அத நம்ப வந்து அந்த தண்ணி ஊத்துறது இல்ல அத கொதிக்க விடுறது அதா எது பண்ணக்கூடாது போட்டு லே லை ஆ ஒரு மெதுவா லே அப்டியே கிண்டி ஒரு கிண்டி விட்டுட்டோம்னா வெச்சுக்கங்க அதுக்கப்பறோம் அதுல அந்த சூடா இருக்கு இல்லையா அதுலயே நம்ம சாதத்த போட்டு கலர்லா சாதத்த போட்டு கலரும் போது நெல் இருக்கு இல்லையா அத வந்து நீங்க மேல மேல அப்டியே விட்டுக்கலா அப்போ வந்து அதோட சுவை எப்டி இருக்கும் அப்டின்னா ரொம்ப சாப்புறத்துக்கு நல்லெண்ணய ஊத்துறதுனால சாதம் வந்து நல்லா அந்த பொல பொலன்னு இருக்கு சாப்புறத்துக்கு ரொம்பஸ் சுவை அதிகமா கூட்டி தரும் அது அதனால அந்த நல்லெண்ண ஊத்துவாங்க நம்ம வந்து பொதுவா நம்ம நல்லெண்ண வந்துட்டு இந்த புளி சாதத்துல ஊத்தி சாப்புடுவோந் தோழி புளி சாதோ அப்பறோ லெமன் சா எலுமிச்ச சாதோ இதுலல்லாம் நாம் ஊத்தி சாப்புடுவோ இது வந்து நம்ம வழக்கமா அதாவது செய்யறது ஆனா இது வந்து இது வந்து நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது வந்து ரொம்ப அ தேங்கா சாதோனா வேணாம்ப்பா எனக்கு அப்டின் சொல்ற கொழந்தைங்க கூட இல்ல நா சாப்புற அப்டி சொல்லுவாங்க நீங்க கண்டிப்பா அத ட்ரை அ வீட்ல வந்து செஞ்சு பாக்கணு தோழி அத நீங்க
சரிங்க தோழி சரிங்க
நீங்க இது மேரி வீட்ல என்ன தோழி சமை
எனக்கு வந்து ரசொ வக்க தெரியு தோழி
அ ரசொ எப்டி வப்பீங்க
ஃபர்ஸ்ட்டு நல்லா புளிய வந்து தேவையான அளவு எடுத்து ஊற வச்சுக்கணு தோழி ஊற வச்சுக்குட்டேனாய உப் பு ஆட் பண்ணிக்கிட்டு ந தேவையானளவு உப்பெல்லா ஆட் பண்ணிட்டு
ஆ சேரி ஆ
அப்றோ உப்பு சேத்துக்கிட்டு
எனக்கு வந்துட்டு அந்த புளியோ ட அளவு வந்து எவ்ளோ தோழி வெக்கணு இப்போ வந்து நா எனக்கு வந் நா வந்து ம் ஒரு ஆ ஒரு மூணு நாலு டம்ளர்ல தண்ணி ஊத்துறன்னா எனக்கு அந்த புளியோட அளவு எவ்ளோ வக்கணுன் எனக்கு தெரில தோழி
புளி எடுத்துங்க தோழி
ஆ ஓகே தோழி தெரியி தோழி
அம்பது புளி எடுத்து நல்லா ஊற வச்சு அ ஊற வச்சுட்டு நல்லா அத கரசி எடுத் த்துக்கணு அப்பறோ வந்து நம்ம வீட்ல த க்காளிப்பழொ இருக்குல்ல அத நல்லா த புளியோட சே அந்தப் புளித் தண்ணியோட சேத்து கரசி விட்டுக்கணு
ஆ
அப்புறோ வந்து அ நமக்கு அந்த நம் அதாவ்து பொடி சொல்லுங்க தோழி
அந்த புளி இருக்குல்லயா அது வந்துட்டு நம்ம க அ கரசிட்டு தன் அந்த அந்த சக்க இருக்குல்ல க அ ம் இறுதில அந்த சக்க வருல்லயா அத வந்து நம்ம வடிகட்டி எடுத்துட்ணுமா இல்ல வந்து அதுலயே வச்சுக்கணுமா
சக்கய வடிகட்டி தா எடுக்கணு தோழி கேக்குதா